ஹலோ
வணக்கம் தோழி
வணக்கம் தோழி கேக்குதுங்களா?
எனக்கு நல்லா கேக்குது நீங்க கன்டினியூவா பேசலா ஒண்ணும் பிரச் சன இல்ல. நடுவுல நடுவுல ஸ்ட்ரக் ஆனா கூட நீங்க பேசுங்க. ஏன்னா நெட்ஒர்க் இஸ்ஸு கொஞ்ச கொஞ்ச வரும் சேரி உனக்கு
புரியல
இது நெட்ஒர்க் இஸ்ஸு அப்ப அப்ப வருது என்னனு தெரிய ல ஹலோ
அப்டிங்களா சேரி என்ன என்ன சாப்பிட்டீங்க என்ன பண்றீங்க
காத சேப்ப கிழங்கு புலிகுழம்பு
ஓகே ஓகே
இப்ப டீ குடிக்கணும்
பசங்க வட்டாங்களா இல்ல நீங்க தான
இல்ல இல்லங்க பசங்க இனைக்கு வந்து பாத்து எபின்னா ஸ்கூல் லீவு
என் குழந்தய தனியா வீட்டுல இருக்கு காலையில இருந்து நான் கால் கூட பண்ணல அவங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணல செல்லுல அதனால அவங்களுக்கு கால் பண்ணல நா
ஏன் நீ ஓ அதுனால வீங்களா இ
நீங்க என்ன பண்றீங்க என்ன பண்ணி கொடுத்தீங்க இட்
கொஞ்ச ஆ லீவ் ங்களா ஆலா ஒன்னும் எதுவும் தொந்தரவு பண்ல டி வி பார்த்துட்டு அப்டே இருந்துட்டாங்க சாப்பிட்டாங்க இப்ப டீ கேட்டிருக்காங்க
டீலா சாப்பிடுவாங்களா பூஸ்ட்லாம் தரமாட்டிங்களா ஒன்லி டீ மட்டும் குடிப்பாங்களா
ஏ நாங்க வந்து அதெல்லா விரும்ப மாட்டாங்க எங்க வீட்டு பசங்க
ஆமாடி டீ கொடுத்தா போ ஆஹ் ஆனா டீ வந்து பசி அடக் க்கும்தானே
அப்படின்றதுக்காக நாங்க அவங்களுக்கு புடிக்கும் டீ ரொம்ப புடிக்கும்
ஃபமில அப்டி உங்களாவுக்கு வந்து குச்சி பழகிருப்பீங்க டெய்லியா ஹாஸ்யுஷ்ஸல பழக்கமா கொண்டு வந்துருப்பீங்க
எப்பமே கெடயாது ஓ ஹ வீக்லி ஒன்ஸ் அதா வாரத்துக்கு ஒரு நாள்
உம் உம்
அந்த மாதிரி
ஹலோ
கேக்குது கேக்குது சொல்லுங்க
உம் உம் நாம ஏனா ஒவ்வொரு நேரம் வாய்ஸ் அப்டி சைலண்டா இருந்தங்க
ஆமா எனக் அந்த மாரிதா இருந்துச்சி எனக்கும் சைலன்டா இருந்தது
ஏன் ஒரு ஒரு நேரம் நெட்வொர்க்ல ஏதாவது இஷ்யுவா ஏன்னா அடிக்கடி ரொம்
எனகு யாருக்கு பண்ணாலுமே அப்டி இல்ல இருக்கு
வாய்ஸ் தெளிவா கேக் க்கு மாட்டிகிது சரியா நம்மளா உன்னிப்பா கேக்குற மாரி இருக்கு ம் ரி இப்ப என்ன பண்றீங்க நெக்ஸ்ட் என்ன பிளான் எங்கனா வெளிய போ வேண்டியதிருக்கா
இல்லங்க நாளைக்குதா போனோ கொஞ்சம் போயிட்டு ப்ரவுன்ஷீட்டு பென்னு அதெல்லா வாங்ற வேல இருக்கு இல்ல பாதி ப்ரௌன் ஷீட் முடிஞ்சிருச்சி மறுபடியும் போடணும் மறுபடியும் குடுத்தம்ச்சிருக்காங்க
வேல இருந்துட்டே இருக்கும் பசங்க ஸ்கூல் போக ஆரம்பிச்ட்டாலே நமக்கு மட்டும் தா வேல இங்க பெண்டிங்ல இருக்
ஆமாங்க ப்ரௌன் சீட் போட்ணும் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம சாப்பாடு வேணும்
இ ஹே... அப்றமேட்டு ஏதாவது பண்ணி குடுக்கனோ
மா இல்லனா அந்த என்ன சொல்றது போன முற அப்டிதாங்க எங்க பொண்ணுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு மரம் மாரி வரையறது மட்டுதா வரஞ்சிட்டு அதுல பாத்தீங்கன்னா பருப்பு வகைகள்
அதெல்லா நம்ம பண்ணணு அவன் சொல்வா நம்ம பண்ணணு பசங்க பண்ண கூடாது நம்ம பண்ணணு ம் அது முந்திரி பாதாம் விக்கிற வெலைக்கு முந்திரி பாதம் பண் விக்கிற வெலைக்கு வேற அத நம்ம வாங்கி வேற பண்ணணு
அதுதா ஒட்டி குடுக்க சொன்னாங்க எங்களுக்கு ஒட்டிதா குடுத்தோ
அப்டிங்ளா
எங்க பாப்பா படிக்கிற ஸ்கூல்ல அதுக்கு கேக்கவே கேட்டாங்க
உம் உம்
நாங்க வந்து அது ஒட்டி குடுத்தோ
சரி சரி சரி அத இன்ன பண்றது இனிமே ஸ்டார்ட் பண்ட்டாங்ளா அடுத்த மே மாசோ வரைக்கோ ஒரு உளுக்கு உளுக்குவாங்கோ ஏப்ரல் வரைக்கோ
து பாதி
இவுங்க படிக்கிறாங்ளோ இல்லியோ நமக்குதா முக்காவா சி வேல இருக்குங்க அவுங்க ஸ்கூலுக்கு கெளம்பி போறதோட சரி நம்ம வேலதா அதிகோங்க
இது மட்டுமாவாங்க இது மட்டுமாவா இதோட முடிஞ்சிருச்சா என்னா?
அ ப்போ ஆ ஃபீஸ் வேற டெய்லியு காம்படீஷன் நட க்குது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி காம்படீஷன் வேற ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
ம் ஆமா
எங்கனா நிம்மதியா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது எங்கனா போய்ட்டு வரலாமான்னு இருக்கு அவ்ளோ இதுவா இருக்கு எங்கனா போ ஆமா அப்டிதா இருக்கு
நீங்க வந்து வேலைக்கு போறீங்களா?
அதுதா அதுதா அதுதா எங்கேயாவது நிம்மதியா ஒரு டூ டேஸ் எதாது டூர் மாரி போலாமானு ஆச இருக்கு ஆனா கெடைக்காது லீவு என்ன பண்றது?
வேலைக்கி போறீங்களானு கேக்கறே.
ஆமா ஆமா வேலைக்கு போயிட்டுதா வேலைக்கு போயிட்டுதா இருக்கே. நீங்க வீட்ல இருக்கீங்ளா?
இல்ல வேல தேடிட்டு இருக்கே.
தேடிட்ருக்கீங்ளா? பெஸ்ட் ஆஃப் லக் பொறுமையா கூட பாக்கறது நல்ல வேலையா பாத்துட்டு போங்க.
கெடைக்கணு
கெடைக்கு கெடைக்கு ஃபைவ் இன்டர்வியூ போனீங்னா அதுல ஒண்ணு செலக்ட் ஆயிடு கண்டிப்பா.
நமக்கு அது கூட தெரியல. எங்க கூப்பட்றாங்க எந்த எடத்துல இன்ட்ருவியூ நடக்குது அந்த மாதிரியு நமக்கு தெரியல அதுவு எல்லாமே பாத்தீங்கனா நம்ப ஊர விட்டு வே வேற ஊருக்கு போயி செய்யற மாரி இருக்
நெறையா பேரு அதுதா அந்த அந்த ஒரு இது தெரியாமயே இருக்கறாங்க. வேல எங்க இருக்கு எப்டி தேடனு அது எங்க இருக்கு யார போய் கேக்கனுஇந்த ஒரு விஷயோ தெரியாமமே நெறைய பேர் வீட்ல இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு.
ஆமா நா அப்டிதாங்க.
இப்போ நீங்க என்னா பண்ணுவீங்க தெரிஞ்சவங்க வரையு கேப்பீங்க எங்கனா வேல இருக்கான்னு அதுக்கு மேற்கொண்டு நெறைய விஷயங்கள் யாரையு கேக்காமயே நம்ம நெறைய இப்ப வந்துருக்கு ஆ அதாவது வந்துருக்கு ஃபோன்லயே நம்ம நெறைய பாக்குற மாரி அது உங்களுக்கு தெரியல அவ்ளோதா நமக்கு எங்க போணு ஏது இருக்கணு தெரியல நானே ஸ்டார்டிங்லலா அப்டிதாங்க இருப்பே. வெளிய வந்துதாங்க வெளி உலகன்னா என்னான்னு தெரிஞ்சுது.
உண்மையான விஷயோ நீங்க சொன்னது கரெக்ட்டுங்க.
உண்மையாதா நா ஏன்னா நானு வந்து அந்த சு ச்சுவேஷன்ல இருந்தே ஒரு காலகட்டத்துல தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமா ம ட்டுமே எனக்கு ஒரு சில தெரியு ஆனா அது நமக்கு செட்டா‌வாது செட்டாவாம இருக்கு பட் அதையு தாண்டி நம்ம வெளிய போ ய் நாலு விஷயோ நமக்கு எக்ஸ்ட்ரா தெரியு அப் ப நம்ம வந்து குரோத்து நம்ம குரோத்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகு. அதாவது வீட்டுக்குள்ள இருந்ததுக்கு வெளியே வந்தது க்கு நெலய நெறய டிஃபரன்ஸ் நம்ப்ளுக்கு நமக்கு நமக்கே தெரியு யாரு சொல்ல வேண்டா நமக் கு நமக்கே தெரியு அதனால ஸ்டார்ட் டிங்ல அப்டிதா இருக்கு நீங்க வேலைக்கி போயிட்ருக்கீங்ளா இல்ல இப்பதா இப்பதா ட்ரை பண்றீங்ளா?
இல்லங்க ஆல்ரெடி பாத்தீங்னா நான் ரெண்ர வருஷோ ஹெச் ஆர் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டண்டா ஒ ஹெச் ஆர் அசிஸ்டன்டா ஒர்க்
ஓ அது அது இருக்கு டச் இல்ல இப்போ எத்த எத்தன ஒரு வருஷமா வீட்ல இருக்கீங்
இல்ல இல்ல ஒரே ஒரு நா மூணு மா சோ வீட்ல இருக்கே அவ்ளவுதா அதுக்கப்றம் பாத்தீங்னா அத முடிச்சுட்டு இன்னு ஒரு எட்டு மாசமா பாத்தீங்னா நானு சேல்ஸ் பில்லு பர்ச்சேஸ் பில்லு ஸ்டாக் மெயின்டனன்ஸ் பண்ணிட்ருந்தே.
ம் ம்
அதா பண்ணிட்ருந்தே விடல டச்சு விடல அதுக்கப்றோ அப்டியே பண்ணிட்டுருந்தே இப்போ ஒரு மூணு மாசமா விட்டுட்டே இப்ப கேட்டுட்ருக்கே எந் த வேல கெடைச்சாலு ஒரு ஒரு மணி நேரோ ரெண்டு மணி நேரோ டிராவல் இருந்தா கூட பரவால்ல கைக்கு ஒரு இருபது வருதுன்னா கண்டிப்பா போயிட்ணு அப்டினு தேடிட்ருக்கே
இல்லங்க பசங்க செலவுக்கு ஆவுங்க நம்ம வீ
ஆமாங்க கெடைக்கல கெடைச்சிச்சுன்னா நாளைக்கே கெடைச்சிச்
கொஞ்சோ அப்டியே ட்ரை பண்ட்டே இருங்க ஏதாவது ஒன்னு கண்டிப்பா உங்க கெடைக்கு
எனக்கு ஆளுங்கள அவ்ளவா தெரியிலிங்களா கேக்கறதுக்கு அதனால எதோ தெரிஞ்சவங்க கொஞ்சோ உங்ளுக்கு
இந்த இந்த ஒர்க் இண்டியா ஆப்லா டவுன்லோட் பண்ணி வைங்க அதுல எங்கெங்கெல்லா ஒர்க்கு நம்மளோட லொகேஷன்ஸ் கிட்டயே நம்ம அதுல போட்டுக்லா ஒர்க் இண்டியா ப்ப ப்ளி பிளே ஸ்டோர் ப்ளே ப்ளே ஸ்டோர்ல போய் ஒர்க் இண்டியா ஆப்னு டவுன்லோட் பண்ணுங்க. அதுல உங்களுக்கு என்ன வேல வேணு ஒர்க் இண்டியா ஆப் புன்னு சொல்ட்டு டவுன்லோட் பண்ணீங்னா அந்த ஒர்க்ல நம்மளோட லொக்கேஷன் என்ன வேல வேணு என்ன செஞ்சுட்டுருந்தோ எங்க வேல வேணு சரௌண்டிங்ல லொக்கேஷன் என்ன சரௌண்டிங்ல என்ன லொக்கேஷன்ல வேல வேணு எல்லா அப்டேஷனு கேக்கு அதல்லா ஃபில் பண்ணிங்னா வேகன்சி இருந்தா அந்த ப்ரொ ஃபைலு நீங்க அதுல அட்டாச் பண்ட்டீங்ன்னா அவங்களே கூப்டுவாங்க உங்க ப்ரொஃபைல் பாத்துட்டு.
ம்
ஏன்னா உங்க உங்களோட இதுல நா இருந்தன் புரியில
டிவி ரெடி சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க என்ன சொன்னீங்க
உங்களோட கான்செப்ட்லதா நா இருந்தேன் அதுக்கப்புறமேட்டு அந்த ஒர்க் இண்டியால எல்லாதவங்க நமக்கு நீங்க அவங்க அது கேக்குற எல்லா மெட்டீரியலும் குடுத்துட்டீங்கன்னா யாருமே உங்களுக்கு ஒர்க் ரெஃபர் பண்ண வேண்டா அதுல இருந்து கூப்டுவாங்க ப்ரொபைல பாத்துட்டு நீங்களும் சும்மா இருக்கும்போது அப்டியே ஒரு வாட்டி பாத்துக்கிட்டு அது சேல்ரிலாம் போட்ருப்பாங்க நமக்கு என்ன சேல்ரி வேணுமோ அதுக்கேத்த மாரி நம்ம ஹெச் ஆர் நம்பரும் கீழேயே குடுத்துருப்பாங்க டேரெக்ட்டா நம்ம தூதுல்லா யாரையும் விட வேணா நாமும் நம்மளே அழகா ஹெச் ஆர் கால் அட்டன் பண்டு போயிட்டே இருக்கலா நா எல்லா அப்டிதாங்க ஒரு அஞ்சாறு பேர் சேர்த்து விட்டு இருப்பன் அந்த ஆப் சொல்லி அ எங்க ஓரவத்திக்கு நா அ ஆமா அந் அந்த ஆப்ல நிறைய பேருக்கு இப்ப வேலை போயிட்டு இருக்கு அதனால உங்களால முடிஞ்ச அளவு ஒ நீங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் ரியலலைஸ் பண்ணி தெரிஞ்சு இன் அதே நா ஆனா வெளிய எடுத்து தெரிஞ்சுக்குன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் கடைக்கும்
சேரிங்க சேரிங்க கண்டிப்பா பண்ரோங்க ஏன்னா எனக்கு இப்பத்துக்கு வேலை கண்டிப்பா தேவை
ப்ளே ஸ்டோர்ல ஓப்பன் ப்ளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து ஒர் கிண்டியா ஒர்க் இந்திய போய் டவுன்லோட் பண்ணுங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வேலை கடைக்கும்
புரியுது எனக்கு வந்து ஒரு டவுட்டுங்க அ இப்ப நம்மளோட ரெ சி வி இருக்குல்ல ரெஸ்யூம் இருக்கு இல்லைங்களா அதுல வந்து எனக் வந்து பாத்தீங்கன்னா வீ லுக்கப் தெரியும் அதுல வீ லூக்கப்னு ஒரு ஃபார்முலா இருக்கும் அது தெரியும் அத வந்து டேட்டா எப்டி கேக்குறது நம்மளுடைய சி வில கண்டிப்பா ஆட் பண்ணலாமா அது ஒரு கோ அதுவும் நம்மதான் எக்ஸெல்னு போட்டுறோம் இல்லங்களா அப்டி இருந்து இதுவு ஆட் பண்ணணுமான்னு கேக்குறே
சிஸ்டர் டைம் ஆயிடுச்சு தோழி நா நெக்ஸ்ட் கால்ல உங்கள கூப்பிடுறே கார்யாவ அழைத் ததுக்கு மிக்க நன்றி ம் கார்யாவ அழைத்தது க்கு மிக நன்றி